ஹலோ வணக்கோ வணக்கோ வணக்கோ வணக்கோ சொல்லுங்க நல்லாருக்கீங்களா நா நலமா இருக்கே ம் இன்று வேலையா
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது செரியா கடைக்கல
சொல்லுங்க தோழரே
ம் இன்று வேலையா
ஆமா ஆமா
ம்
நீங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க
வீட்லதா சும்மாதா இருக்குற
ஆ
ம் பேர புள்ளைய பாத்துட்டு சும்மாதா இருக்க பேர புள்ள தூங்குறாரு
செரி செரி இந்த நா அலுவலகத்தில் வேலை உண்டு எனக்குதா உடம்பு செரியில்லன் சொன்ன இல்லையா நேத் கு அதனால இன்னிக்கி லீவு போட்டாச்சு
ம் இப்ப எப்டி இருக்கு
ஆ இப்போ கொஞ்சோ பரவால இருந்தாலு கொஞ்சோ ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத் தாதா செரி ஆகுன் நனைக்கிற
ம் ம் ம் ம்
என்ன சாப்பாடு இன்னக்கி என்ன ஸ்பெஷல்
இன் வேறொன்னு ஸ்பெஸல் ஒன்னு இல்ல தெரியல என்ன இது வரைக்கு தெரியல ஸ்பெஷல் என்ன சாப்பாடு சைவ சாப்பாடுதா
செரி செரி
வீட்ல என்ன ‌‌‌‌சாப்பாடு
எங்க வீட்ல இப்பதா கால சாப்பாடே ஒரு ரெண்டு வடையு ஒரு டீயு குடிச்சோ
ம்
அதுனால கால சாப்பாடுங்கறதே இப்பதா முடிஞ்சிருக்கு மதிய சாப்பாடுங்குறது மூனு மணி ஆயிடும்னு நெனைக்கிற
ம்
பாப்போ
சேரி சேரி சேரி ம்
இப்போ தோழர எனக்கு வந்து என்னன்னா அப்ப எங் அப்பா வந்து பாரின்லருந்து வந்து சும்மாதா இருக்காங்க அவங்களுக் கு இப்ப வந்து நா ஏதாவது ஒரு சின்ன தொழில் மாரி வக்கலா அப்டினு ஒரு ஐடியாலருக்கே
ம்
ஆ வந்து உ முன்பு வந்து எங்க வீட்ல இருக்கும் போது அந்த நாங்க பழய வீட்டுல இருக்கும்போது அதுக் பக்கத்து வீட்ல உள்ளவங்க காய்கறி தொழில் பண்ணிட்டுருந்தாங்க
ம்
அந்த எப்டி காய்கறி அது எப்படி பண்றது அத பத்தி உங்களுக்கு எது ஐடியா இருக்கா ஏனா அவங்க வந்து இப்ப அவங்க வீட்ல ஒரு டெம்போ வச்சிருந்தாங்க அத வச்சு அந்த கொரனா டைம்ல நல்லா ஒரு வியாபாரம் பண்ணாங்க
ம்
அத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா எ ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கொடுங்களே
ஐடியா காய்கறின்னாக்க மொத்த கொள்முதல் மொத்தமா எடு த்திட்டு வந்தம்னா நம்ம கொஞ்ச லாபம் கூட கெடக்கு சில்லர் றையா வாங்கி வித்தோம்னா நமக்கு லாப கொறையு இ காய்கறிங்கிறது ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் தா அதனுடய வேல்யூ அப்புறல்லா நாள் பட வச்சுக்க முடியாது உருளகெழங்க வேணா ஒரு வார்த்து வச் சுக்லா உருளக்கெழங்கு பல்லாரி இந்த மாரி ஐட்டங்கலா ஒரு ஒரு வாரத்து வச்சுக்கலா பூண்டு அதெலா உள்ள லேட்டா வச்சுக்கலா அப்ற தக்காளி இந்த வெண்டக்காய் அது இதல்லா ஒரு ரெண்டு நாளு தா அதனுடய வேல்யு ம் ஆ ஆ அது வந்து இப்ப வந்து இப்ப எங்க பாத்தாலு இப்ப கடைகள் அதிகரிச்சு போச்சி தெருக்கடைக்களை அதிகரிச்சு போயச்சு கொரோனா டயத்துல வியாபாரம் ஓடிருக்கலா ஓரளவுக்கு லாபம் ஓரளவுக்கு கெடைச்சிருக்கும் ஒன்னு பெருசா கெடைச்சிருக்காது இருந்தாலு இப்ப வந்து அது அதுக்கான சாத்தியங்கள் இல்லபா கொறஞ்சு போச்சு வண்டியில இப்ப அதிகமா யாரும் அந்த மாரி இப்ப கூவுக்கிட்டு யாரும் வர்றது இல்ல ஏனா தெருக்கு தெருவுக்கு கடைகள் அதிகரிச்சு போச்சு எல்லாபோறவங்க அங்க கடத்தெருக்கு போறவங்க வர்றவங்க அப்டியே வாங்கிட்டு வந்தறாங்க ஆ இப்ப தெருவுல கொண்டுக்குட்டு போய் அந்த மாரிலா வித்து அவ வண்டிக்கு போய் டீசல் எக்கு வித் விக்கிற வெலக்கி அது மாரி கட்டுப்படி ஆகாது ஆளு செலவு டீசல் செலவு எல்லாம் கட்டுப்படி ஆகாது ம் அப்டி ஒரு சூழ்நில இருக் க்கு அது காய்கறி வியாபாரத்துல கடையிலயே போட்டு விக்கிறனா கூட த்துக்கல்லா உங்களுக்கு வெங்காயத்துலல்லா நல்லா லாபம் இருக்கு வெங்காயம் பூண்டு உருளக்கெழங்கு அதுல எல்லா கொஞ்சோ லாப இருக்கு ம் ஏதோ ரெண்டு மு நாளக்கி தா விக்கும் அப்புற வ டக்கு டக்குன்னு அ உண் ரெண்டு அடிபட்டுக்கிட்டே இருக்கு அடிபட்டு அடிபட்டு தூக்கி எருஞ்சுக்கிட்டுதா இருக்கணு ம் வேற ஏதாவது வ வியாபாரம் பண்ண முடியாதா
இல்ல ஏனா நம்ப வந் இந்த இந்த காய்கறி வியாபாரங்கிறது நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி அ இ இதே இந்த வெங்காயம்ங்கறது நம்ப அந்த திருச்சி மார் கட்டு சொல்லுவாங்க இல்லையா அங்க வந்து மொத்த விலையில கிடைக்குது போல ஆ நம்ப அத வா ங்கி இங்க நம்ம நாலு கிலோ நூறு ரூவால அஞ்சு கிலோ நூறு ரூவா அப்டின்னு நிறத்தா கடைகள்ல விக்கிறத விட நமக்கு ல அ மொத் நம்ம மொத்தமா விக்கிறதுனால நமக்கு லாபம் கிடைக் க்கு கடைகல் ல விக்கறத விட நம்ம ரேட்ட கம்மியா வச்சுதா விக்க போறோ அப்டி வச் வித்தோனா நமக்கு லாபம் கெடக்கு அப்டின்னு நெனைக்கிறே நமக்கு ஒரு கை செலவுக்கு எதாவது ஆகுல
ஆமா இப்ப ஆரம்பத்துல எல்லா அர கிலோ கா கிலோ ஒரு கிலோ இந்த மாரிதா வாங்குவாங்க இப்ப உள்ள டெக்னிக்கலா என்ன செய்றாங்கன்னா நூறு ருவாய்க்கி அ மூணு கிலோ நூறு ரூவாய்க்கு ரெண்டு கிலோ அப்டி ஒரு நூறு ரூவா கணக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆமா அப்டி கொண்டு வந் ந்து வ அப்டியே பாக்கும்போது உங்களுக்கு யாபாரம் வந்து ரூபா உங்களுக்கு கூடிக்கு ம் நமக்கும் சீக்கனோ எ பொருள்கள்ளு சேல்ஸ் ஆயிரு சேல்ஸ் ஆயிரு
ஆமா நம்ப வந்து ஒவ்வொரு கிலோவா விக்கிறத த விக் விக்கிறதுக்கு பதிலா நு நாலு கிலோ அஞ்சு கிலோ நூறு ரரூவானா நமக்கு அதுல கண்டிப் பா ஏதோ ஒரு லாபம் ஒரு பத்து ரூவா இல்ல ஒரு பதினஞ்சு ரூவானாது லாபம் இருக்
லாபம் இருக்கு நமக்கு சீக்கினோ அந்த விற்பனை ஆயிடும் ம்
ஆமா
சீக்கினோ மூட்ட காலியாயிரு இப்ப அது ஒரு டெக்னிக்கலாவே எங்க பாத்தாலு அப்டியே அதே ம இது கொண்டு வந்துட்டாங்க
ஆ முன்னெல்லா கா கிலோ குடு அர கிலோ குடு எள் நூறு குடு நூறு குடு அதுல பத்து ரூவாய்கு குடுங்க அப்டிம்பாங்க பத்து ரூவாய் உள் நின்னா கா கிலோ எரநூறு இப்டிதா போட்டு குடுப்பாங்க இப்ப அப்டி இல்ல நாலு கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ நூறு ரூவா அப்டி அப் அப்டி கொண்டு வந்துடுறாங்க வியாபாரம் ம்
கண்டிப்பா
அதுல எதாவது லாபோ பெருசா அந்த டையத்துல கொஞ்சோ கெடச்சிருக்கு கெடைக்க மொத்தமா எத்துனு வந்து வித்ததுல இப்போதைக்கு அது அவ்ளோ லாபம் இல்லப்போ நீீங்களே பாருங்க அ தெருவுல இப்போ யாபாரம்லா கொறஞ்சு போச்சு எல்லா கடைக்கு கட இல் நெறைய பேரு தெருவுல கடைய போட்டாங்க அதனால இப்ப வந்து அது ஆட்டோலயோ அந்த இதுலயோ இந்த யாபாரம்லா இப்போ ரொம்ப கொறஞ்சிருச்சு இப்ப
மார்கெட்டு மொத்த யாபாரத்தையு எடுத்துட்டு வந் ட்டா ஒரளவு லாபோ கெடைக்கு ம் அதா அதனுடைய மெயின் ம் சில்லரயா போய் அஞ்சு கிலோ பத்து கி
இப்ப வீணா போயிடு அப்டின்னு சொன்னனா அதே நம்ம வந்து காய்கறி இல்லாம வெங்காயம் உருள கெழங்கு தக்காளி மட்டு தக்காளி பச்ச மொளவு இந்த நாலு பொருட்கள் மட்டு வேணா விக்கலா தக்காளி வந்து ஒரு செங்காய எ அது கூட நம்ம வச்சிருந்தோம்னா அது ஒரு வாரம் பத்து நாள் வரையு தாராளமா வச்சிக்கலா
ம்
அதான நம்ம அத பக்குவப்படுத்தி எடுத்துட்டு போறதுலதா இருக்கு
ஆ
இந்த வெங்காயமு உருளகெழங்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணாலே நல்லா ஓடு அப்டி நெனைக்கிறே ஏன்னா வெங்காயோ மூட்ட கணக்குல எடுக்குறதுனால நமக்கு ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அத நம்ம வியாபாரப்படுத்தும் போது ஒரு மூட்டைக்கு இவ்ளோ லாபங்குறது நமக்கு கண்டிப்பா கெடைக்கு
கொறஞ்ச பட்சம் ஒரு எரநூறுவாய்லந்து முன்னூறுவா வரைக்கு கெடைக்கு ஒரு மூட்டைக்கு ம்
ம்
அது நம்ம கை பாத்து நம்ம தரமா வித்தோம்னா கை பாக்குறதுலதா இருக்கு இப்போ வெங்காயம்னா பலர் இன்னு ஒரே மாரிதா வாங்குவாங்க அத வந்து மூனா பிரிச்சிக்குவாங்க அந்த வெங்காயத்த மூனா பிரிப்பாங்க ம் ஃபஸ்ட்டு ரெண்டாது மூணாது அந்த மாரி சில்லறையா ஆ ஒரே மூட்டயா தா வரு ஆரம்பத்துல சிலது வெங்காயம் சின்னதாவே இருக்கும் சிலது நடுத்தரமா இருக்கும் சிலது பெருசா இருக்கும் அதிலயே தர பிரிச்சுடுவாங்க பிரிச்சப்போ அதுக்கு ஒரு ரேட்டு இதுக்கு ஒரு ரேட்டு அப்டி தா வப்பாங்க ம்
ஆ பாப்ப தோழரே ஏன்னா நம்மகிட்ட வந்து எப்போங்கிறது இங்க இருக்கு அது சும்மாதான் கெடக்கு அதை நம்ம ஏதாவது பயனுள்ளதா மா த்திக்கலா இல்லையா ஏன்னா சும்மா இருக்கறதுக்கு அது மூலியமா என்ன வருமானம் வணும்
ம் பத் கடையாபாரம் கடை வியாபாரம் இதை எடுத்துக்கலாம் இத உருளைக்கிழங்கு
திருச்சில வந்து நா பா எடுத்திருக்க ஒரு மார்க்கெட்ட கடய வாங்க பேசிருக்கோ
ம்
அதனால அவங்க போய் சரின்னு சொல்லிருக்காங்க
ம்
அவுககிட்ட ஒரு மொத்த விலைல பேசி பஸ்ல ஏத்தியுடனு நெறய பேசிருக்கோ அவங்க சரின் சொல்லிட்டாங்கன்னா முன் பணமா ஒரு அமௌன்ட்ட நம்ம பே பண்ணி தென் அவங்க வந்து இந்த பஸ்ல ஏத்தி விட்ற சொல்லி அவங்க டிக்கெட் போட்டா நம்ம மு ரே அனுப்பிடுவாங்க இல்ல வாகனங்களை தொடர்ச்சியா லாரிகள் இதற்குனே இந்த வெங்காயத்துக் நெறய தனியா லாரிலா வருதா அவங்க வந்து வர வழில
லாரி ஆமா ஆமா ஆமா காய்கறி காய்கறி எல்லாமே இப்ப லாரி இதுல நம் பஸ்லயாருமே ஏத்துறதில்ல
ஆ நா சொல்லிக்கிற தோழரே ஒரு நிமிஷ
ம்
அது மாதிரி வண்டில வந்துட்டு இருக்கு இல்லையா அதனால அந்த வண்டில வருபோது நம்ம மொத் மொத்த செலவுல நமக்கு ஒரு பகுதிங்கிறது வந்து வந்துரும் அது அப்டியே நம்ம அத மட்டும் குடுத்து குத்தா போது இப்ப நமக்குன் தனியா ஏத்துனா ந வாடகை ஃபுல் அமௌன்ட்டையு நம்ம நம்மளே குடுத்தாகணு இதே மொத்தமா எல்லா கடைகளுக்கு ட்டு குடுக்கு பொழுது நம்ம அத எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாடகய நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ப ஷேர் பண்ணிக்கலா நம்மளோட ஒரு பகுதிய மட்டு நம்ம குடுத்தா மட்டு போது அப்டிதா பேசிருக்கோ அத ஏன்னோ இரண்டு இல்ல மூன்று வாரங்களில் வந்து கடைக்கு போய் நே ரெடியா வெங்காயத்தோட தரத்தையும் பாத்துட்டு
ம்
நம்ம புக் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட முன் பணமா ஒரு அமௌண்டை கட்டி புக் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து தொடர்ச்சியா அந்த வியாபார பண்ணலா அப்டின் நா நெனைக்கிற அதற்கான இடத்தையு நம்ம தேர்வு செய்யணு நம்ம தேர்வு செஞ்சு ஃபர்ஸ்ட்டு எந்த இடத்துல வச்சோ ஏன்னா நம்ப டெம்போல தா வக்கீரோ அப்டின்னா நம்ப அப்டியே நம்ம வண்டிய நகர்த்திக்க கொண்டே போகலா எங்க கூட்டம் அதிகமா நிக்குதோ அந்த இடத் அதுல ஒரு ஒரு மணி நேர வியாபார பண்ணிட்டு அடுத்தது எந்த இடத்துல கூட்ட நிக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம வண்டிய நகர்த்தி கொண்டு போய்ட்லா அப்டிதான் பாத்துக்கிட்டு இருக்க அது அமைஞ்சதுன்னா அத மாரி பண்ணிக்கலாம்
மெஸ்ஸயே நாங்க செய்யல நானு பாத்துருக்க வண்டி தெருவுல அவங்க காய்கறி வியாவார மட்டு பண்ணாம வெங்காயம் இந்த மாதிரி உருளைக்கழங்கு வெங்காயம் பூண்டு இத வந்து மொத்தமா அவங்க ஃபுல்லாவே வண்டி ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்து அப்டியே தெருவுல போட்டு வியாபார பண்றாங்க வண்டிய போட்டுக்கிட்டு அங்கனா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏரியா அந்த மாரி ம் தேவைப்படுறவங்க அப்படியே வண்டி நிருத்தி வாங்கிட்டு போற மாரி பையில ஆ அது மாரி பாத்துருக்கே அது மாதிரியு செய்யலா உம் மற்ற காய்கறிகள் எல்லா ரெண்டு நாள் ஒரு நாள் டெய்லி நம்ம போய் சரக்கு எடுக்கணு இப்ப ஒரு ஒரு நாலு காய்கறி வெச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு லைனுக்கு போ முடியாது அது இல்லையா அது இல்லையான்னு கேப்பாங்க தக்காளி புழ இருக்கானு கேப்பாங்க அம் தக்காளி புழக்க வண்டிப்ப இல்ன்னா அது அது வியாபாரத்துக்கு போறது கொஞ்சு செரமமா இருக்கு எல்லா காய்கறி இருந்தாதா வியாவாரத்துக்கு போக முடியு இப்ப இது என்ன வெங்காயம் பூண்டு செரி நன்றி அடுத்த பதிவுள பேசலா